என சொல்லுங்க
சொல்லுங்க அதான் டாப் என்ன பேசிருந்தோம்னா அவங்க அந்த ம நம்மளட்ட பேசின டாபிக் வந்து க என்து இதுதானே
எப் உம் போய் பொய் சொல்றது அதாவது நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நம் ட்ரெஸ்சு அதாவது போட்டிருக்க ட்ரெஸ் இதுவே நல்லா இல்லன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டாங்க சரிங்களா நம்ம அத பொருட்படுத்தாம நம்லவே அத போடுவோம் அந்த டிரஸ்சு திருப்பி போடுவோம் திருப்பி என்ன பண்ட நல்லல்ல சொல்றாங் ஆஹ நமக்கு நல்லா தானே தெரியுது நம்ம கண்ணுகாக தெரிஞ்ச போதுமா இல்லையா அத்தவங்க கண்ணுகாக தெரியுனும் என்ன அவச தேமா அவன் நல்லான்னு சொன்னா வேற எவனாவது நல்லான்னு சொல்லிட்டு போறான் அத போட்
நான் என்ன கேக்குறேன்னா இப்ப வந்து ஹஸ்பண்ட் ஓஃப் வந்து ரெண்டு பேரும் வெளிய போறான்ன வச்சக்கங்க
ஏ அவன் வந்துட்டு அவன் என்ன நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் அவன் நல்லா இருன்னு சொன்னாங்கற ஏதோ அவன் இஷ்டத்துக்கே நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா
ஏ அது எப்படி சொன்னா நீங்க விட்டுவிங்க சும்மா விட்டுருவீங்களா
நீங்க அவன் எப்படிபா உன்ட்ட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இல்ல அப்படின்னு சொல்டு
அந்த ட்ரஸ் எப்படிங்கன்னா அந்த டிரஸ் எப்படிங்க சொல்ல முடியும் நான் கேக்குறேன் உங்களுக்கு
எங்க பஸ்ட் ஆப் ஆல் அவ சொல்றது ங்க கூட தைரியம் வந்து பாத்தீங்களா
அது சொல்ற தைரியம் இருக்கு அதுதான் நான சொல்றேன் அப்ப தைரிய வரு நினைக்க இருகிங்களான்னு கேக்குற
ஏ அது சொல்றது தப்பு கெடையாது இப்ப கண்டிப்ப பா கேடக்குறக்கு முன்னாடி சொல்ம் பஸ்ட் இப்ப வல அது வெரிய விஷயம் வண்டே கிளம்பி அவங்க வந்து கேக்குறக்கு முன்னாடி சொன்னா பிழைச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்கலே
கேக்க இங்கபாருங்க கேக்கறக்கு முன்னாடி வந்து அந்த இப்ப எடுத்து வச்சுக்க டரெஸ் நல்லா இல்லாம வேற டிரெஸ் போடுதுன்ன சொன்னச்சுக்கோங்க அந்த டரெஸ் மாத்திருவாங்க நல்லஇல்லனு சொல்லிட்டு சரிங்களா அந்த இடத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் மூஞ்சு எப்டி இருக்குன்னு தெரியுமா
மூஞ்செல்லாம் நல்லாத்தான் இருக்கும் ஏன்னா இப்ப போற இடத்துலயும் போய் மூஞ்சாவையும் சுரத்தி வச்சுட்டா இருப்பாங்க
ஓ நீங்க கார்ல உட்காந்துட்டு வரும்போது வந்து அவங்க பேஸ் வந்து ஓகே நார்மலா இருக்கும் சொல்றீங்க
ஏன் காலையிலா உங்க கூட ஒக்கார போறாங்க பின்னாடி போய் ஒக்காந்துப்பாங்க டிரைவரா ஆக்கிருவாங்க உங்கள
அதுதா நா சொல்றேன்ல ஆ
அப்பறோம் நீங்க டிரைவர் ஆயிட வேண்டியதா
ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க அப்ப எல்லா என்னாகோ அப்பறோம் வந்து
நீங்க அதுக்குன்னு நல்லா இல்லங்குறத நீங்க சொல்லாமயிருக்க முடியாதுல்ல
நல்லாலின்னு சொல்லாமயிருக்க முடியாதுன்னா என்ன எப்டி சொல்லணோ கேட்டீங்கன்னா செரி கலர் கொஞ்சோ டல்லா இருக்கா மாதிரியிருக்கு உன்னோ கொஞ்சோ பெட்டரா பண்ணா ட்ரை
ஓ இந்த மாரிதா அப்ப அந்த எல்லோ கலர்யிருக்கு சொன்னீங்க அப்டின்னு சொல்ல வரீங்க அப்டிதா
ஏங்க எல்லோ கலர் உண்மயாவே நல்லாதாங்கயிருந்துது எல்லோ கலரு எல்லோக்கலர் நா ஏன் அப்டி சொன்னனா நா சொன்னது அதாங்க சொல்றே உங்களுக்கு விஷியோ கொஞ்சோ புரியலையா ஒவ்வொருத்தவங்களுக்கு பாக்கம்போது அந்த டிரெஸ் வந்து ரொம்ப அடி அடிக்குற மாரியிருக்கோ மீன்ஸ் ஆனா அவங்க வேர் பண்ணாங்கன்னா கொஞ்சோ ட்ரெஸ் கொஞ்சம் நீட்டா சூப்பராயிருக்க மாரியிருக்கோ இப்போ நா அத பேஸ் பண்ணிதா நா சொன்னனே தவிர மத்தபடி வந்து எந்த ஒரு பர்சனல்லாலா நீங்க போடுற வேர் பண்ணா நல்லா இல்லனு நா எதுவுமே சொல்லலேங்குறே உங்களுக்கு அது புரியுதா
ம் இதுல வேற இதுல வேற கொஞ்சம் குண்டாயிருந்தா அந்த ட்ரெஸ் பண்ணக் கூடாது அப்டீன்னு சொல்றேன்
ஏங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க கால் துக்கி போட் டாலுமே சந்தோஷோதாங்க
புரியல
சாக்ஸ் டீஷர்ட் சாக்ஸ் டீஷர்ட் போட்டாலுமே சந்தோஷம் தாங்க
நீங்க சாக்ஸ் டீஷர்ட் போட்
ஆஹ் சொல்லுங்க சாக்ஸ் டீஷர்ட் போட்டுட்டு
போட்டா சந்தோஷம் தான் வெளிய ரோட்ல அப்டியே போயிடலாங்குற
ரோட்லைங்க ரோட்ல என்ன நடக்கவெச்சா கூட்டிட்டு போவேன் கார்ல வெச்சு கூட்டிட்டு போவாங்க
ஏங்க அத போட்டு எப்டி எங்கயாவது எறங்கி எங்க நான் ஒரு எடத்துல டீ வெடிக்கலாம்
டீ வாங்கி கார்க்கு என்ன கேரெக்டரு நீங்க கார் குள்ளயே ஒக்காருங்க டீ வாங்கினு வந்து குடுப்பாங்கங்க
அப்புறம் அத போட்டுகவே இல்ல ஏங்க எறங்கவே விடல கார் குள்ளயே ஒக்காந்துட்டேயிருப்பாங்களா
ஆஹா ஆமா எங்கயாவது போரீங்க எங்கயாவது வெளியகிளிய போறீங்க ரெஸ்டாரண்ட்
ஆஹ் ரிசார்ட்ல இறங்குவாங்கல்ல
ஆஹ் அப் ஸ்ட்ரைட்டா வந்து அங்க அங்க கார் ரூம் பில் ரூம்குள்ள ரூம் போய் போய்ட்டு கார்
ஆஹ் ரூமக்குள்ளேயே பொய்ருவோம் இதெல்லாம் அநியாயம் இல்லையா இறங்கி நடந்து செட்டில் பண்ணனும் உள்ள போகணும் வெளியே பாக்கணும் அத அதுக்கு எது அப்டி ஒரு ட்ரெஸ் பண்ணனும் அவுங்க அதுக்கு அவுங்க கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஏதாவது ட்ரெஸ் கொண்ட்டு போயிடலாமே
கரெக்ட்டு தான் கரெக்ட்டு தான் நீங்க சொல்றது ஹண்ட்ரெட் பெர்சென்ட் கரெக்ட்டு தாங்க
ஆஹ்
உம்
இதுல வேற ஷார்ட்ஸ் டீஷர்ட் போடலாமா அது ரொம்ப அநியாயமா பேசாதீங்க நீ உங்களுக்கு ஒரு உங்களுக் ஒருவேளை அது ஓகேவா இருக்கலாங்க இது எல்லாருக்கும் அது ஓகேவானு கேட்டா கிடையாது எனக்கெல்லாம் கேட்டா நான் ஓகே இல்லனு தான் சொல்லுவேன் செரிங்களா
எனக்குள்ள ஷார்ட்ஸ் சம்ம கம்ஃபர்டபிள்ங்க இங்க வர ஷார்ட்ஸ் டி ஷார்ட் போட்டு ஊர் உலகம் ஃபுல்லா சுத்தி வந்தாலும் ஷார்ட்ஸ் டி ஷர்ட் லே உலகம் ஃபுல்லா சுத்தி வருவேன் ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்டபிள்லான டிரஸ் பயங்கர கம்ஃபர்ட்பிள்லான டிரஸ்
ஆமாங்க பாக்குறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் போங்க கண்டராவிய இருக்கும்
என்னங்க புரியலீங்க டிரா டிரவுசர் போடுரவன் என்ன கம் அன் கம்ஃபர்டபிள்லா இருக்கும் நீங்க சொல்றீங்க புரியல எனக்கு
ஒண்ணுல்லா இல்லைங்க.
ஆஹ இப்ப நம ட்ரவுசர் போட்ருக்கோ.
இருங்க நீங்க எப்ப வந்து. ட்டு. நீங்க வெளிய போற இடத்துக்கு நீ ட்ரவுசரு ஷர்ட்டும் போட்டுதா வர போறீங்க டி ஷார்ட். அப்புறோ நா.
உஹம் அப்பல்லா போட்டுல்லா வரமாட்ட அன்னிக்கு போட்டமாரி யாருனே. செருப்பால அடிப்பாங்க சாமி சி வாத்தைகல்ல தப்பா சொல்லக்கூடாது. கொன்னே போடுவாங்க அப்படியெல்லா போட்டு வரமாட்ட கவல படாதீங்க அப்டிலா போட்டு போக மாட்ட அதுக்கு. ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங்சென்ஸ்னு ஒன்னு இருக்குல்லங்க. அவங்களுக்கு போகும்போது பஸ்ட்டைம் மீட் பண்ணும்போது கொஞ்சோ கொஞ்சோ நீட். தா.
இம்ப்ரஸ் பண்ணிருவீங்க.
ம் இம்ப்ரஸ் பண்ற மாரிதா போட்டு வருவ.
உங்க உங்ககிட்ட சில குவாலிட்டிஸ் சொல்லிருப்பாங்க. எனக்கு இப்டியிருந்தாதா புடிக்கு அப்டி சொல்ட்டு என்ன நீங்க அந்த மாரிலா மாத்
ஆமா இப்ப மூணுல வெயிட்லாஸ். பன்ட்டங்க எந்த ஒரு வாக்கிங் மட்டுமே போய் டயட் கண்ட்ரோல் பண்ணி. அப்புறோ இந்த ஸ்கிரீன். அந்த மீஸ் ராமநாதபுரத்துல ஒரு ஒரு கிளீனிக் பாத்து வச்சிருக்க ஸ்கின்க்கு. . செரிங்களா. அந்த கிளினிக்ல வந்து பாத். டிங்ன்னா ஆஹ ஸ்கின் டிரீட்மன்ட் பண்றாங்களாமா நா இப்போ வந்து கிட்ட நாலு அஞ்சு சிட்டிங் அந்த இதுல்லா போயிருங்குறாங்க. பிளேக் டாட்ஸ்சு அந்த ஹோல் ஹோல்லா இருக். இதுதா அவங்க ட்டிரீட்மன்ட் பண்ணி இது பண்றாங்களாமா. ஜெஸ்ட்ல என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நம்ம பேஸ் கலர் வந்து பேஸ்ல.
ஜெஸ்டென்ன அவ்வளோ கலரா இருக்காங்க. எம்மா.
அஹ ஒயிட்டா தாங்க இருக்கு என்னோடது அஹ. அந்த கலரு வந்து நாங்க சேரி ஓக்கே நைட்டு. அப்புறோ பிரச்சனை இல்ல உங்களுக்கு ஆஹ செலவுதா பயங்கரமா இருக்கு கிரீம்தா தருவாங்க டாக்டர் பீஸ்சே ஆயிரத். எட்னூறு வருங்களாமா. எ ஃப்ரெண்டோடல்லா போயிட்டு இருக்காங்க அவங்க மூஞ்சில தழும்பு இருக்கே பைக் ஆக்சிடென்ட்ல. அந்த தழும்பு மறையறக்காக போயிட்டு இருக்காரு.
சிலவங்க ரெஃபர் பண்ணிருப்பாங்க அந்த விஷயத்த கொஞ்சோ ட்ரை பண்ணி பாத்துருக்கலா அதுவு பண்ண மாட்டாங்க.
ஏ ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்றாங்கள அத வாங்கி தரன்னு சொன்னாங்க எனக்கு. ஆ அவங்க வாங்கிதர மாட்டேங்கிறாங்க.
இல்ல அவங்க நல்லமையு யோசிக்கணு அதெல்லா யோசிக்கரதே இல்ல பேசுறது அவங்கள. ள. அப்படித்தானங்க. ம்ச் அவங்க நெலமையு யோச். தெரியாம உங்க இஷ்டத்துக்கு அசால்டா பேசுவீங்க அப்படிதானங்க
அவன் நிலமைய வச்சுதாங்க அவங்ககிட்ட கேக்கல எதுவுமே சொல்லுங்க என்ன கேக்குறாங்க ஆஹ்
ஏய் சொல்லுங்க சொல்லுங்க
அதாங்க அவ நிலமைய யோசிசனாலதான் கேட்காம
எண்ணமெ தெரியலங்க சேரிங்க
உம் என்ன சொல்லுங்க டைம் ஆகுது வெயிட் பண்றீங்களோ பேசுங்க டைனும்
உம் டைம் இருக்கு ஆனா செரிங்க சிருதீஸ்வர எனக்கு வேலை இருக்கு என்ன சொல்றது நீங்கள
ஏன் உ அஞ்சு நிமிஷத்துல என்ன போகுது வேலை முடியும்
சேரிங்க இந்த பொய்யை பத்தி பேசுவாங்க அதான் அங்க நீங்க வந்துட்டு என்ன சொன்னீங்கன்னா அவங்க பெரிய பொய் சொல்றாங்களோ உண்மைன் பொய் சின்ன பொய் சொல்றாங்களோ எல்லாம் கிடையாது சொல்றவங்கள பொறுத்துதான் அப்படிங்கிறீங்க
சொல்றவங்கள பொறுத்து இல்லலைங்க அம்மா சொல்ற போய் நல்லதுக்கு பிரெண்ட்ஸ் சொல்ற இப்பே அட்ஜஸ் பண்றத்துகாக அதே மாரி லவ்வர் சொல்ற பொய் ந போச்சு அ பொய்ய வந்து கஷ்ட உங்களுக்கு அந்த மாரி சொல்லுங்க அவுங்களுக்கு மனச உறுத்தும் இல்ல இப்ப ஒரு பெரிய பொய் அவனு சொன்னா இப்ப நாமவள நம்ம ஒருபொய் சொல்லும் நினைச்சோங்க எக்ஸாம்பிள் சொல்லலாம் எப்பா நான் வீட்டுலதான் பா இருக்கேன் வெளியே போலப்பா அப்படிங்கறேன் அப்படிங்க என்ன பண்ணுவா லொகேஷன் அனுப்பு சொல்லுவாங்க
உம் நாலாம் அந்த மாரிலாம் கேட்க மாட்டேங்க
அதுதான்ங்க சொல்றேன் இப்பரைக்கும் அவங்க கேட்காமதான் இருக்காங்க ஆனா அவுங்க கேக்குற நிமிசத்துல என்ன சொல்லுவாங்க லொகேஷனுப்பே இப்ப எங்க இருக்க வீடியோ கால் பண்ணுப்பா நீ வெளியே போகல வெளியதான் இருக்க நான் உன நம நான் உனும் நம்ப மாட்டேன்
எங்க நம்மாம எடுக்கறத நம்ம இல்ல உள்ள ஒரு நம்பிக்கை தன்மை போற மாரி தானங்க இப்ப நா ஒன்ன நம்பமாட்டே நம்ம மாட்டேன்னு எப்பாரு சொன்னாலும் உங்களுக்கு என்னங்க தோணும் நம்மள என்ன இதுக்கு எதுக்கு நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு தோணாதாங்க
இல்ல நம்ம நம்பம அளவுக்கு நம்ம கொண்டு வரணும்தா தோணுமே தவிர எ நம்பாம இருக்க தோணாது ஒரு தப்பா தோணாது
புரியலங்க
அவுங்க ஏன் நம்ம நம்பல ஆமா அப்புலம் அந்த அளவு அவுங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் கொடுக்காமவுட்டுடோமா
ஆஹ் அப்ப தெரியுதா ஏன் நம் இல்லனா அவங்க ட்ரெஸ் கொடுக்காம இருக்களாம் நேத்து நம்ம நைட்டு ந ஈவினிங் ஒரு டாபிக் நேத்திபேசிவச்சிருந்தேம் இந்த ட்ரெஸ்ட் இஷ்யூ அதை பத்திதான் பேசிட்டு இருந்தோம் அதாவது இப்ப இந்த நியூஸ்சு அதெல்லாம் பாக்கும்போது அந்த கதைளை பற்றி பேசிருந்தோமா அந்த டாப்பிக் இப்ப நம்ம ஒருத்தவுங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு சேரி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் வச்சா நம்ம கண்ணுலபடுற நியூஸ் எல்லாம் என்னவா இருக்கும் இல்லல்ல
சொல்ற பாத்தீங்களா நியூஸ் ஆயிரம் வரட்டுங்க இப்ப நீங்க நம்பரது பொய்ஆயினும் நியூஸ் வரது உண்ம ந நம்புறது பொய் ஆயிருமா உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா
எங்கள நம்புறதுனால தானங்க சேரிப்பா அப்படின்னு சொல்ட்டு நம்ம ஒரு ஸ்டெப் முன்ன வைக்கிறோம் ஆனா நமக்கு அப்ப நமக்கு என்ன தோணும் கடவுளே நமக்கு ஏதோ சொல்றாரு இல்ல நமக்கு ஏதோ ஒரு இந்த உலகமே உணர்த்துது அப்படின்இன மாரிதான் தோணும்
இந்த மாரி வந்து லவ்டோ வெளிய போய் ஜாலியா என்ஜாய் பண்ணாம வீடியோல வரும் அப்போ நான் அவங்க என்ன சொல்லு அடவுட்ரா அவுங்களுக்கு ஒரே மேரி இன்டிமென்ட் பண்ணோம் நீயே தேடி பாக்கற விஷயங்கள் நீங்க பண்ற பாக்குற விஷயம் அந்த மாதிரி வ பாக்கறதுனாலதான் அந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரி வரும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷ்யம் நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா
ங்க ஆனா இவங்களோட மைண்ட் செட் அந்த மாதிரி தானங்க இருக்கு இப்ப நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி தான் இருக்கேன் கோயிலுக்கு போறேன்னா சிக்கன் சாப்பிட்டுட்டேன்னா அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டேன்னா ஐயோ தப்பு பண்டேன் அடுத்த நாள் டீச்சர்ட் அடி வாங்குவன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அடியும் வாங்கிறேனே அடுத்த நாள் மார்க் கொறஞ்சதுன்னா ஐயோ இதனால வா கண்டிப்பா ஏன்னா நான் அதுக்கு முந்தன நாள் சிக்கன் சாப்பிட்டேன் ஃப்ரைடே அதுமா சிக்கன் சாப்பிட்டுற்கேன் அப்பனா கண்டிப்பா மார்க் குறைஞ்சிச்சு
இல்லையிங்க அதுதா நா சொல்றேன் கோயிலுக்கு நீங்க போறீங்க சாப்பிருக்கீங்க ஹன்
போமாட்டேங்க கோயிலுக்கு
அடிவாகினிங்க எதுக்கு அடிவாங்கினிங்க டிச்செர் கிட்ட
மார்கு குறைஞ்சிருக்கும் நா சிக்கன் சாப்ட்டு கோயிலுக்கு போனதுனாலே
மாட்டி ஹ ஏப் ஓ நீ சிக்கன் சாபிடாம கோயிலுக்கு போயிருந்தினா மார்க் அதிகம வாங்கிருப்பிங்க எக்ஸாம் எழுதலன அதிகமா வாங்கியிருப்பிங்களா
ஆம்மா அப்ப கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாருளே
கடவுள் நீங்க வந்து எக்ஜாம் எழுதாமவுட்டலுமே கடவுள் உங்கள பாஸ் பண்ணி
அப்ப எழுதாஉடமாட்டோயில்லக நமக்கு எழுதுற டைம்யுல த் டவுல் நமக்கு இதுதா ஹன்சர்யின்டு சொல்ட்டு சே ஹ சொல்லியிதரு வரயில்ல மைனட் ஏ நா வந்து ரெப்ரெஷ் பண்றதே நம்ம இந்த உலகம் தான தான கடவுள்
நீங்க படிக்கிறதிங்ககா நீங்க நீங்கப் படிக்கிறதுக்கு கதயில்ல கடவுள்வந்து யார்னு சொல்லி தருவார் இப்ப
ஹஆன்சர் சொல்லித் ன்னுவாறுனு சொல்லலுங்க நம்ம படிச்சக்குள ஞாபகபடுத்தயிருப்பாரு இல்ல அப்படி இல்ல ஏ மைண்டலயிருந்து யறவது வரணும் அப்படின்னு சொல்லி வைப்பாரு இல்ல அவரு
ஹ உம் அப்பயில்லாம் இல்லிங்க நீங்க சொல்றது எப்படி இருந்ததுனா உம் கடவுளே எல்லா பாத்து பாரு நாம்ம எதுவுமே பண்ண தேவையில்லையாருக்கு ஏங்க ஒரு ஆக்சுலா நான் உங்கள விட வந்து சாமி அதிகமா கும்புற ஆளு தான் இல்லின்னு சொல்லல நான் வந்து எல்லாத்தியுட சாமி அதிகமா கும்பிடுவேன் நான் பயங்கரமா குஸ்டியா சாமி கும்புற ஆளு வெளிய கோயிலுக் போற ஆளு அதாவுது நானே வந்து ஒரு சில விஷியத்துல வந்து நம்ம பண்ணாதா கடவுள் கடவுயிருதாலும் அது ஒரு இதுதான் சொல்லுவாங்க அது ஒரு நம்பிக்கை அவ்ளோ நம்பிக்க நம்ளோட கிறிஸ்ட நம்பிக்கை அது நம்பிக்கை தான் அது மட்டுமே நம்பிக்கைனு எல்லாம் சொல்ல மாட்டேன்
ஆனா இப்ப நம்ம சின்ன விஷயங்கள் நம்புறோம்லங்க இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போறோம் ஹலோ இல்லங்க கோயிலுக்கு போறோம் அப்ப கோயில இப்ப நம்ம